ஹலோ
சொல்லுங்க தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க
ரொம்ப நல்லா இருக்கேங்க தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானா இதோ சும்மா உக்காந்துருக்குரே
சேரிங்க தோழி எங்க வீட்டுல தானே இருக்கீங்க
ஆஹ் வீட்டுலதா இருக்கே
அஹ்
நீங்க என்ன பண்றீங்க இல்ல இன்னு சாப்பிட்ல செய்யனு இட்லி செய்ணு இன்னு டைம் இல்ல சாப்பாடு இருக்கு கொஞ்சோ மீன் ரசம் இருக் மீன் வறுத்து சாப்பிடுணு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தே இப்பதா எடுத்து வெளியே வச்சே
உம் உம் உம்
ம் அ ஹலோ சாமா கழுவிட்டு அப்பறோ வொர்க்லா அங்க வச்சிருப்பே
ஓகே ஓகே ஓகே
நீங்க என்ன சாப்டிங்க என்ன செஞ்சிங்க
இன்னைக்கி தோச வீட்ல எல்லாமே சாப்டுட்டாங்க நாதா இன்னு கொஞ்சொ லேட்டாகட்டூ சாப்புடலானு வெயிட் பண்ணிட்ருக்கே தோழி
உம்
நீங்கெப் மதியொ வந்து சாம்பார் சாதோ எப்டி போனது இன்னைக்கி ஒங்களுடைய பொழுதுபோக்கலா
இன்னிக்கி நெறையா வேல எனக்கு நாலு நாள் துணி தொவைக்கல எல்லாமே சேத்து இன்னைக்கி காலைலந்தூ துணி துவச்சுட்டு காயப்போட்டு மாடியில எல்லா எடுத்து வீடெல்லா தொடச்சிட்டு பெட் துணியெல்லா மாத்தீ இன்னைக்கீ நால் மணிக்கி முடிஞ்சது வேலையே
இன்னைக்கி எதா ஸ்பெஷல் டேவா இவ்வளோ ஒர்க் பாத்துருக்கீங்க
இல்ல துணீ சேந்துர்ச்சி நெறையா செர் நாளைக் செய்லா நாளைக் செய்லான்ட்டு அப்டியே விட் டுட்டு இன்னைக்கி நெறையா துணியாய்டுச்சீ
யோ வெளியெதூ பெய்ட்டிங்ளோ ஓ
அப்டி இல்ல வெளியெதூ போல செரி கொ தொவ்ச்சா கொஞ்சம கொஞ்சமா தொவைக்கிறேன் பக்கத்துல சொல்றாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொவைக்கிற நாலு துணிதா இருக்கு தோக்கிறீங்க ஏ ஒ ரெண்டு மூண் நாள் சேத்து தொவைங்களேனாங்க அவங்க பேச்சு கேட்டுன்னு நானூ விட்டுட்டே அப்றொ அவங்க சொல்லிட்டு அவுங்க பக்கத்துல இருக்றவங்க வந்து மாசத்துல ஒரெண்டு வாட்டிதா துணியே தொவைப்பாங்கோ
ஆ ஆ
அந்த மாரி நெறையா தொவைப்பாங்க நீங்க என்ன இவ்ளோளோனு ஒரு பக்கெட்டு கூட தொவைக்க மாட்றீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொவைக்கிறீங்கன்னாங்க செரி இப்பதா ஒரு மூண் நாள் சேத்துட்டு தொவைக்கலான் பாத் தா என்னால முடியவே இல்ல நெறையா ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டு போவாங்க வந்து ஒரு ட்ரெஸ் சேர்வ் பண்ல நைட்ல ஒர் ஒரு மாரி டீ ஷேட்டூ ஒரு மாரி டௌசரூ போட்டுட்டு படுத்துப்பாங்க மேடம் அப்புறமா அது ஒரு நாளைக்கு அந்தம்மாக்கு மூணு டிரெஸ்ஸு நா வந்தூ எனக்கு ரெண்டு ட்ரஸ்ஸு அந்த மாரி ஒரு நாலு நாள் மூண் நாள் ட்ரெஸ்ஸு எவ்ள அவ்வளோ துணி தொவைக்கவே முடியல
நீங்க இன்னிமேலூ அன்னனைக்கு வேலைய அன்னனைக்கே செஞ்சி முடிச்சிருங்க அப்பதா ஃப்ரீயார்க்க முடியூ
இன்னைக்கி நெறைய வேல அதுவு நா துணியெல்லா தொவ்ச்சி வெளிய வச்சிடு வீடெல்லா மாப் போட்டுட்டு அப்பறமா பொய்ட் மறுபடியு துணி வெளியதா பாத்ரூம் வந்து வெளியவோ வீட் உள்ளயே வீட்டுக்குள்ளயே கெடையாது வெளியதா போணூ பாத்ரூம் ஒரு காமௌண்ட்ல ஒரு ஒரு வீட்டு ரெண்டு வீட்டுக் ஒரே பாத்ரூம் ரெண்டு குடுத்தனத்துக் அப்போ அவங்க எங்
உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து சேத்து துணி துவைங்க அப்டி கூட சொல்லலா
ஆஹா அவ் மூணு காய்லெட்ல மூணு எட மூணு வீடிருக்கு மூணு வீட்ல வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து உள்ளயே இருக்குது பாத்ரூம் ஆனா வீடு வந்து கொஞ்சோ இடு கமா இருக்குற மாரிக்கூ காத்து வசதியே இல்ல இந்த பக்கத்துல இருக்கறவங்க வந்து எனக் இப்ப ஒரே பாத்ருமா அவ்ங்களால எந்த கஷ்டமு இல்ல அவுங்க வந்து கரெக்டா காலையில வேலைக்கு போயிடுவாங்கோ காலையில போயி ட்டாங்கன்னா அதோட நைட்டு ஒன்போது மணிக்கு தா வருவாங்க எனக்கு நா ஒண்டிதா யூஸ் பண்றது அவ்ங்க போனாங்கன்னா லேட்டாத வரு‌வாங்க அவுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சே கெட்டுன்னு நா தோச்சே அதால எனக்கு இன்னிக்கி செமவேல இவ்ளோ நாள் நா செய்ய மாட்டே ஒரு நாள் ஒரு நாள் துணி மட்டு தோய்ப்பே மத்த வேலல்லா ஒரு நாள் ஒரு நாள் வீட தொடச்சு கிடிச்சு கிளீன் பண்ணிட்டு ஆனா இந்த வாட்டி நால் நாள் கழிச்சு துணி தொவச்சத்தா எனக்கு உடம்பே முடியல
உங்க உடம்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க தோழி
ம் அன்னன்னிக்கு செஞ்சுர்னு சொன்ன மாரி வேலைங்கல்லா ஆனா துணி வந்து அன் னன்னிக்கு தோய்க்க முடியாது ரெண்டு மூணுதுணிதா இருக்கு மிஷின்ல போட்ட கரண்ட் பில் தா வேஸ்ட் ஆகுன்ட்டு ஒரு நாள் ட்டு ஒரு நாள் தோய்க்கிலான்னு நெனைச்சே நால் நாள் துணினா மூண் பக்கிட் துணி தோச்சே இன்னிக்கு ஒரு நாள்
உங்க வீட்ல எப்டி நால் பேர் இருப்பீங்ளா
மூணு பேர் தா
மூணு பேரு சேர் செரி செரி மூணு பேருக்கு துணி வந்து அவ்ளோக்காவு இருக்காது இல்ல
ஆனா உடனே உடனே அவுத்துருவோ இவ்ங்க துணிதா லாரி ஓட்டுறாங்ளா இவுங்கதா நெறைய ஒரு பேக்கு துணி எடுத்துட்டு போயிட்டு ஒரு பேக்கு துணி அப்டி எடுத்துனு வந்து குடுப்பாங்க
ம் ம் ம்
கேக்குதா இவங்க துணிதா கொஞ்ச தேச்சு தோய்க்க வேண்டிதா வேலன்னு நீங்க இப்ப சும்மா உக்கான்னுகிறே டிவி பாத்துனு
ம் ம் ம் இப்ப இன்னைக்கு ஒரு இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வெற்றிகரமா
ஆ வெற்றிகரமா முஞ்சிச்
இனி காலையில திரும்பி நம்ம எந்திரிக்கும் போது அதே நம்மளுடைய வேலைகள் தொடர்ந்து இருந்துகிட்டேதா இருக்கும்
ஆமா ஆமா ஆனா நாளைக்கு கொ ஞ்சோ வீடு தொடைக்கிற தொடைக்கிற வேலை இருக்கு அது வீடபெருக்கிற வேலைதா இருக்கு நாளைக் கொஞ்சோ ஈஸியா தா இருக்கு சமையல் மட்டு செய்ணு ஆ ன்னா வெச்சிருக்கறீங்கன்னு கேக்கறீங்க
ஃப்யூச்சர் ப்ளான்
அதா என்ன பண்ணலான்ட்டா அத பத்தி நா எதயுமே யோசிக்கல படிக்கிட்டு நல்லா ஓ ஆ அவ இஷ்டத்துக்கு படிக்கட்டு ஆனா படிச்சு ஒரு வேலைக்கு போயி தா கல்யாணோ பண்ணிக்கணுன்னு ஒரு
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா இப்ப வந்து ம் அவ்ங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கண்டிப்பாக இருந்தாதா அவங்களுடைய லைஃப் ப்தா அவங்க கரெக்டா ஸ்டேண்டர்டா நிக்கமுடியு
ம் அதுதா அந்த ஜாப் போயிட்ட பிற்ப்பாடுதா என் என்னை நா என்னோட கடமை படிக்க வைப்பே நீ நல்லா படி சு ஒரு வேலைக்கு போய்ட்டு வந்து என்னால முடிஞ்சது செஞ்சு நா பண்ணுவே சொல்லிகிட்டு தா இருக்கற ஆனா நானு அவ படிப்புதா அவகிட்ட தா இருக்குது படிக்கணு இனிமேட்டு
அதெல்லா நல்லா படிப்பாங்க நம்ம வந்து என்கரேஜிங்கான பேச்சுகள் எப்பயுமே இப்ப நம்ம எவ்ளோ பாச நம்ம பிள்ளைங்கள மேலே வச்சுருக்கறோமோ அதே பாசத்த வந்து அவங்க மேலே என்னைக்குமே வச்சிரு கோ நம்ம அவங்கள திட்டாமையே வ திட் கண்டிப்பு இருக்கணு கண்டிப்பா இருந்தாலு அந்த கண்டிப்புமே ரொம்ப பெரிய கண்டிப்பா இல்லாம அவங்களோட ஃப்ரெண்டு மாரி நம்ம இப்ப நம்ம எப்டி ஃப்ரெண்டு் மாரி பேசறமோ அதே அளவுக்கு அவங்களையு அந்த அளவுக்கே கொண்டுட்டு வந்துருணு எந்த ஒரு சின்ன தவறு இருந்தாலுமே அவங்கள வந்து நம்மகிட்ட வந்து அவங்க சொல்லணு அந்த அளவுக்கு அவங்க மெச்சூரிட்டியா நம்ம வளக்கணு
அ தா ஆ கண்டிப்பா நீங்க சொன்னதுதா நல்லா படிக்கணுந்தா எனக் ஆசை அவ அவ என்ன நினைக்கிறான்னு அவ மனசுல தெரில எனக்கு ஆனா நா சொல்லிதா இருக்குறே கண்டிப்பா நல்லா படிக்கணு ஒரு டிகிரியாவது எடுக்கணு நீ படிச்சுன கண்டிப்பா படிக்கிறேன் நானு
ஆ எப்டினா எனக்கு வந்து டைலரிங்ல கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி
அ நல்லா தெப்பீங்களா எங்க வீட்டாண்டல்லா டைலருங்களே இல்ல
இல்ல நா இப்ப ஒரு டூ டேஸ் போல தா ட்ரைலரிங் கத்துட் டுருக்குறே ரொம்பலா போகல இப்பதா போயிட்டு இருக்கே கிளாஸ்க்கு அடு து பியூட்டிஷன் அந்த மாரியு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்றனால எனக் கு அதுலயு போயி கத்துக்கணுங்கற ஐடியா இருக்குது
இதோட ஒர்க்கிங் வந்து இந்த பண்றாங்ளா ஆலி ஒர்க்கா அது கூட நல்லா
ம் எனக்கு கொஞ்ச பேக் பெயின் ருக்கறனால ஆரி ஒர்க்கு என்னால செய்ய முடியுமான்னு தெரில ஆனா எனக்கு டிஸ் சைனிங் வந்து நல்லா சின்ன பிள்ளைல டிராயிங் போறதுனால எனக்கு கோலமு நல்லா போடுவே அதனால எனக்கு ஸ்டி சிங்கு அந்த டிசைன் போட்ற மெகந் தியு நல்லா போட்றனால எனக்கு அந்த ஆரி ஒர்க்கும் போட ஆசை தா அந்த ஏதாவது ஒரு கலைப் பொருட்கள் பாத்தாவே அந்த யூடியூப்ல பாத்தாவே அத செய்யணுங்கிற ஆர்வ எனக்கு இருக்கு
ம்
ம் பிள்ளைங்களுக் ப்ராஜெக்ட்லாம் அனிமல்ஸ் மட்டு தா வாங்கியிருவே நானு அந்த ட்ரீஸ்சு அந்த புல்லு இந்த மாறில்லா இருக்கு கும் பாருங்க அததெல்லா நானே கலர் பெயிண்ட் அடிச்சு அதுவே இல்லனா கலர் பேப்பரு வாங்கி அதுல நானே கத்ரிகோல் எடுத்து கட் பண்ணி இந்த ப்ராஜக்ட்ல வச்சிருவ பாத்துக்கோங்க டிஸ் பெயிண்டிங்மே நானே பண்ணிருவே ஃபுல்லா
பரவால்ல
அந்த எனக்கு பக்கத்துல ஒரு ம் என்னா சொல்றது சைள்டு நியூட்ரிஷன் டீச்சருப்பாங்க அவங்களுக் ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்துச்சுனா இப்ப பா இது கொஞ்ச செஞ்சுதறீங்களா அப்டி சொல்லும் போது எனக்கு ஏதாவது ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா ஏதாவது அவங்களுக்கு சார்ட் ஒர்க்கு செஞ்சு தரதுல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு
ம்
காப்பி தூள்லா வச்சு ட்ராயிங் கம் எல்லா ஒட்டி அந்த பேப்பர்ல் சாட்லா ஒட்ட சொல்லுவாங்களா ஒரு ஆம செய்யனு அந்த கொட்டாங்குச்சிய எடுத்துட்டு கீழ பேஸ்ட்டு மூடி வேஸ்ட்டுல தா பே ஒரு அட் டவச்சு கொட்டாங்கச்சி மேல பேஸ்ட் பண்ணி வேஸ்ட் முடி கிழ வச்சு ஒரு ஆம உருவோ செஞ்சிருவங்க அதுல் அதுல வந்து கருப்பு சார்ட் ஒட்டி அதுல மஞ்ச கலரு சின்னமா ரவுண்ட் ரவுண்டா ஒ அது ஒரு ஸ்டிக்கர் ஒட் டுவோ அது பாத்தா நேச்சுரல் டாட்டாய்ஸ் எப்டி இருக்குமோ அதே மாறி இருக்கு
புரில இன்னா சொன்னிங்க ஆமா ஆமா நெறைய ஃபோன் வர மாறி இருக்கு எனக்
ஓ அப்டிங்ளா சேர் சேர்
அதுக்காக தா நா எதுமே பேஸ்றதுக்கு அப்டியே நம்ப எதுமே
ம் ஆமா ஆமா எனக்கோ கொஞ்ச டிஸ்டபன்ஸ் இருந்ச்சு கால்ஸ்ல என்னன்த் தெர்லங்க யோஸ்ச்சிட்ருந்த
ம் எப்ப பாரு இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் தா வருது நா கால் கட் பண்ணிட்டு வர லைன் வர லைன் இது அட்டன் பண்ணவே முடில நா போட்டா ஈஸியா போய்டுது அத அட்டென் பண்ணங்கட்டியு நெட்ஒர்க் ப்ராப்ளமாய்டுது
ஓக்கே ஓக்கே சிஸ்டர்
ம்
இப் இப்ப ஹஸ்பண்ட் வர நேரங்ளா
ஆமா இன்னிக்கி வருவாங்ளா என்னன்த் தெர்ல இன்னு லோடு எறக்லியா அவுங்க எறக்கிட்டு வருவாங்க
ஓகே சிஸ்டர் நீங்க சாப்ட்டிங்ளா ஃபஸ்ட்டு
இப்ப மீன் வறுக்கணு வறுத்துட்டு சாப்பட்ணு
ம் ம் ம்
இப்ப நீங்க இன்ன பண்றிங்க
எல்லாமே சாப்ட்டு எல்லாமே படுக்க போறாங்க நானு அடுத்து கொஞ்ச நேரத்துல இன்னு கொஞ்சோ சாப்ட்டுட்டு படுத்துர்ணு அவ்ளதா வேற ஒண்ணு சில திரும்பி கால்ல இயர்லி எந்துருச் நா மார்னிங்கு ரொட்டின்ஸ் ஒர்க்கு தா
ஆமா அதுவே தா நம்புள்க் நம்புள்க்கு தா நெறைய வேல அவுங்ளுக்காவ்து ஒரு வேல செய்ன்ட்டு வந்தா அவ்ங்க படுத்துக்குறாங்க கம்முனு அவுங்க துணிய தோய்க்கணு அவ்ங்ளுக்கு எல்லாமே பண்றத் ஆனா பாக்க போனா நம்புளுக்குதா நெறய வேலருக்குற மாறி இர்
ஆமாங் சிஸ்டர் இனிமே அவுங்கவுங்க வேலய அவுங்கவுங்களே செய்ய கத்து குடுத்துரணு
ஆமா இல்ல நம்ப்ளுக்கு அப்டி நெறைய வேல நம்புளுக் ஒண்டி இருக்கு ஒரு நாள்க் கூட நம்புளுக்கு லீவு இல்லாம இருக்கு நம்பட்டே மூண் வேலயு ஹோட்டல்ல கூட தின்னுலா இன்னிக் ஒரு நாள் தான அது கட்டுப்படியாவாது ஒடம்புக்கு நல்லது இல்ல
ஒரு நாள் சாப்ட்டனாலுமே அது என்னமோ ட அடுத்த நேரத்துக்கு சாப்பட்றதுக்கு பசிக்காத மாறியே ஒரு
ம் ம் அதுக்காக நம்புளுக்குதா டெய்லியு வேல சாப்பாடு செய்ணு கொழம்பு செய் ணு அது செய்னோ இது செய்ணு சாமா கழுவுற்துதா ரொம்ப கஷ்டமே
கண்டிப்பா
சாமா கழுவி கழுவி எடுக்க வேண்டிதா இருக்கு ஆமா
லைஃபுல்லா ஜாமா வெலக்கியே நம்ம ஒரு வழி ஆய்ட்ணு போலருக்
கை ரேகல்லா தேஞ்சிடு மர்தானி ஆசயா வச்சிட்டு ஒரு ரெண்ட் நாள் மருதானி இருக்க காட்யு அது
ஷிங் மிஷின் வந்துட்ச்சு அது மாறி ஜாமா வெக்கவு மிஷின் வந்துச்சுங்குறாங்க இர்ந்தாலு நார்மல் லைஃப்ல எல்லாத்து வீடலயு இன்னு வர்லல்ல
சாமால்லா கழுவுன மாறி எனக்குன அத் நம்ப கழுவுற மாறிலா அது கழுவிடுமா
யூடுப்ல பாத்தே எல்லா ஜாமாவயு அடிக்கி வச்சிறாங்க எதோ சின்ன மிட்டாய் மாறி எதோ ஒர் டேப்லட் மாறி எதோ வெக்கிறாங்க பளிச்சின்னு ஆய்டுது அது
அப்டிதா சொல்றாங்க ஆனா உண்மயா ர்க்குமா அது எப்டி எப்டிக் கா அதுவே தண்ணி ஊத்தி ஒர்ரோர்த் தட்டா அலசி சோப்புப் போட்டு
ஆ ஹா அதுக்குள்ள அவ்ளோ ஃபோர்ஸ்ஸா வாட்டர் வாட்ரு வருது ஃபோர்ஸா க்ளீன் பண்ணுது அந்த நொற கிர எல்லாம் போட்டு அது ஏதோ ஒன்னு இருக்கும் போல
அதே மெரி வீடு பேருக்கு கூட ஒரு மிஷின் வந்துருக் அதையும் பாத்தே உத்து உத்து பா ஆ ஆனா அது ஃபுல்லா காலியா ருக்கணு எடல்லா உள்ள போய் தூசி எல்லா எடுத்துட்டு வந்துருது